க்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே தோழி நீங்க எப்படி இருக் க
நல்லா ருக்கேன் தோழி நல்லா ருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேசலாம் அப்டின்னா திருமண தகவல் மையம் இருக்குல்ல தோழி
ஆமாங்க தோழி
அஹ் அது பத்தியு கருத்துக்கள் வந்து பேசலாமா உங்களுக்கு ஓக்கேவா
ஆஹ் சொல்லுங்க தோழி பேசுவோம் தோழி
ஆஹ்ம் அஹ் திருமண தகவல் மையத்துல வந்துட்டு அஹ் அது வந்து நமக்கு ஆன்லைன்லயும் இருக்கு நடைமுறை ஊர்கள்லயும் இருக்கு இரண்டுல எது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப கல்யாண மாலை அந்த மாத் சரி நெறையா ஆஹ் நிகழ்ச்சிகள் ல்லாம் நடத்துறாங்கல்ல தோழி அது பரவால்லேன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆண் ஆன்லைன் ல ரிஜி ஆஹ் நம்ம அஹ் பதிவு செஞ்சு திருமணம் பண்றாங்கல்லா அது வந்து அத பத்தி உங்களுடைய
எனக்கு ஆன்லைன்ல பண்ணா நல்லதுன்னு தோணுது ஏன்னா நம்ம ஆன்லைன்லன்றப்போ நம்மளோட புகப்படம் நம்மளோட முகவெரி எல்லாமே அதுல வந்து நம்ம அப்டேட் பண்னிட்றோம் தோழி
நிச்யமா நிச்யமா
அப்போ நம்மள பாக்கறப்போ நம்ம அதுல ஆப் உள்ள போய் பாக்குறப்போ நம்மளுக்கு என்ன தகவல் தெரியுதுன்னா அவங்களோட எல்லாம் ஓட முகவரியும் நம்மளுக்கு தெரியும்
கண்டிப்பா கண்டிப்பா
நம்ப வந்து அவுங்கள இதெல்லாமே கரெக்டா இருக்கான்ற செக் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தோழி
ஓ சரிங்கத் தோழி
அப்போ நம்ம பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா இருக்கிற மாரி எனக்கு தோணுது தோழி உங்களோட கருத்து
ஓ ஆஹ் சரிதான் தோழி ஆங்கனா எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப ஓ முக்காவாசி பேரு நிச்சயமா அதுல சரியான தகவல் தான் குடுத்துருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில மக்கள் வந்து அதுல குடுத் திருக்கக்கூடிய அவங்களுடைய தகவல்கள் வந்து து ஆனா அப்டிங்றது நம்ம முழுமையா எப்படி சரிபார்க்கிறது அப்டிங்கற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க
நா என்ன நெனைக்கிறேனா தோழி நம்ம குடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாருமே அவங்க அவங்க வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்காது தோழி அவங்க செக் பண்ணிட்டு நம்மக் ஒரு ஒரு அப் இருக்கு நெனச்சிக்கோங்களேன் இப்ப நெறைய வந்து பேமஸ் ஆன கல்யாண ஆப்ஸ் இருக்கு
நிச்யமா நிச்சயமா
அந்த அப்ல இருக்கிறப்போ கண்டிப்பா ட்ரஸ்டபுளா இருக்குன்னு நெனைக்குறேன் தோழி நானு
ஓ சரிங்க தழி சரிங்க
முகவரியும் எதுவும் குடுக்க மாட்டாங்க அல்ல ஒரு நம்பிக்கை ஒரு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன்ு சொல்லி
நிச்சயமா நிச்சயமா அது வந்து யார் நடத்துறாங்க அதுக்கு கண்டிப்பா ஒரு பயிற்சியாளர் அல்லது இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க அவங்க கிட்ட வேணுனா நம்ம நம்மளுடைய அந்த தகவல்கள் வந்து சரியா தவறா அப்படிங்கறது அத வந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு அந்த செயல்பாடுகள்ல வந்து ஈடுபடுவது சிறந்ததா இருக்கும் நினைக்கிறேன் தோழி
ஆமாமா சரி அதுதான் வந்து சரியான முறை என்று
ஆஹ் நினைக்கிறோம் நிச்சயமா உங்க ஊர்ல என்னென்ன கோ கோயில்கள் வந்து பேஃமஸ் தோழி சமீபத்துல நீங்க எந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்க
நான் இங்க பேஃபமஸ்ன்றது சொல்ல முடியாது பேஃமஸான இந்த கோயில எல்லா கோயிலும் வந்து நம்ம பாக்குற மாதிரிதான் சொல்லியிருக்கோம் இந்த கோயில் பேமஸ் இங்க வந்து பாக்குறாங்கன்ற மாதிரி இ இங்க அந்த அளவுக்கு பேமஸ் ஆன போயிச்சுக்தான் இல்லை தோழி நம்ம ஊர்ல தோழி அங்க என்ன கோயில் பேமஸ்
ஆஹ் இருக்கு தோழி மாசாணியம்மன் நாங்க கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏதாவது எதிரிகள்னால பாதிக்கப்பட்டவங்க அல்லது குடும்ப வாழ்க்கையில அதிகமா பாதிக்கப்பட்டவங்க வந்து நிச்சயமா அந்த அம்மன் கிட்ட வந்து அஹ் வேண்டி தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் போோது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்க அந்த மாதிரி அஹ் இருக்கிறவங்க தொடர்ந்து இவ்வளவு வாரங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டி வந்துட்டு போகும்போது அந்த காரியங்கள் வந்து கை கூூடுறதா இங்க வந்து ஒரு ஐதீகம் இருக்கு தோழி அதுக்கப்புறம் பாரத்தீங்கன்னா சித்தர் வழிபாட்டு ஸ்தலங்கள் வந்து அஹ் நிறைய இருக்கு ஆஹ் அங்க வந்து ஆன்மீக சக்தி அதிகமா இருக்கிறதா மக்கள் மள் வந்து நம்புறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதாத்திரரி மகரிஷி அவங்களுடைய அந்த வாழ்க வளமுடன் ஆன்மீக கலை பயிற்சி கூடங்கள் வந்து ஆஹ் மிகவும் ரொம்ப பிரபலமான பயிற்சி ச்சி மையம் தோழி
நல்லது தோழி ந நிறைய இருக்கு அத பத்தி உங்க நீங்க போயிருக்கீங்களா தழி அங்க எல்லாம்
ஆஹ் போயிருக்கேன் தழி மாசாண்டம்மன் கோயிலுக்கு வந்து போயிருக்கு அஹ் என்னுடைய மகன் வந்து பள்ளி தேர்வுல வந்து நல்லபடியா மதிப்பெண் வாங்கணும் சொல்லிட்டு அஹ் நம்மளுடைய அஹ் முயற்சியும் எல்லாமே போட்டோம் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூன்று மதிப்ப பெண்கள் பெற்று பள்ளியிலேயே இரண்டாம் இடத்த வந்து பிடிச்சாரு ஆஹ் மாவட்ட அளவில்ல நான்காம் இடம் வந்து பிடிச்சாரு சிஸர் தோழி அதுக்கப்புறம் சித்தர் வழி ாடு வந்து சாய்பாபா ஸ்தலம் வந்து நிறைய போயிருந்தோம் அங்க பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுதான் ஆர்வத்தின் காரணமாக நம்ம வந்து மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு கோயில் வந்து நம்ம வீட்டு அளவுல வடிவமைச்சிருக்கும் தோழி
வாழ்த்துக்கள் தோழி மகனுக்கும் உங்களுக்கும்
நன்றி தோழி நன்றி மிக்க நன்றி
மகன் எப்படி பயம் பயிற்சி எடுத்து தான் சொல்லி அவ்வளோ மார்க் எடுக்கறதுக்கு மதிப்பெண் எடுக்கறதுக்கு
தோழி நான் வந்து பத்தாண்டு காலம் வந்து கணித ஆசிரியரா ஆஹ் பள்ளிகள்ல வந்து வேலை பார்த்திருக்கேன் கல்லூரி குழந்தைகளுக்கும் நான் கடந்த ஒரு எட்டுல இருந்து பத்து வருடங்கள்லாம் பயிற்சி அழிச்சுன் வ தழி அவனை வந்து தனி பயிற்சின்னு சொல்லி எங்கேயுமே நான் அனுப்பல பள்ளிகள்ல ஆசிரியர்கள் வந்து ஆஹ் அவனுக்கு கொடுத்த பயிற்சியும் வீட்டுல வந்து முழுமையா நான் வந்து அவன் கூடவே உட்கார்ந்து ஒன்றரை ஆண்டு காடு ஆஹ் ஆண்ட காலங்கள் ஒன்பதாவது பாதியில இருந்தே வந்து பத்தாவது வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்றைய ஆண்டு காலம் தொடர பயிற்சி எழுத்து அதிகமான எழுத்து பயிற்சிகள் மூலமா மட்டும்தான் இந்த இடத்த வந்து அஹ் அடஞ்சாரு தோழி
படிச்சிட்டு எழுதி எழுதி பாப்பாங்களா தோழி
ஆஹ் நிச்சயமா தோழி இப்ப கணிதம் எல்லாம் பாரத்தீங்கன்னா முழுமையாக அவரு வந்து அஹ் எழுதி பார்ப்பாரு ஆஹ் தமிழ் ஆங்கிலம் பொறுத்தளவுக்கு ஆஹ் ப பயிற்சிக்கான நிறைய அஹ் கேள்வி ப கேள்வித்தாள்கள் வந்து நிறைய கொடுத்து எழுத வச்சோம் தொடர் பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப மூன்று மணி நேரம் தேர்வு எழுதுறாங்கன்னா ஒரு கேள்விக்கு எவ்வளவு மணி நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிற அந்த நே மேலாண்மை இதுெல்லாமே வந்து கத்து கொடுத்திருந்தோம் தோழி உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயிற்சி வந்து கொடுத்திருந்தோம் எல்லாமே சேர்ந்துதான் வந்து அவர் இந்த இடத்த வந்து அடைஞ்சாரு தோழி
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தோழி இதெல்லாம் கேக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு தோழி கருத்து உங்க கருத்து எல்லாமே
நிச்சயமா நிச்சயமா தோழி குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஆஹ் வச்சிருக்கோம் தோழி ல சாய்பாபா வழிபாடு வந்து வச்சிருக்கோம் மக்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்து அவங்க வழிபாடு முறைகள் வந்து செஞ்சு விட்டு போலாம் அஹ் திருமண நாள் ஆஹ் பிறந்த நாள் அந்த மாதிரி வந்து அன்னதானங்களும் நாங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் தோழி
நல்லது தோழி நல்லது நீங்க இப்பமும் பயிற்சி கொடுக்குறீங்களா
ஆமா தோழி ஆமா தோழி நான் பதினொன்னாவது பன்னெண்டாவது இக்கும் தொடர்ந்து பயிற்சி கொடுக்குறேன் வெளியில இருக்கிற மாணவர்களுக்கும் அஹ் தனி பயிற்சி ஒன்றரை மணி நேரம் தினமும் வந்து குடுத்துட்டு இருக்கேன் தோழி இப்ப வந்து முழாண்டு அஹ் விடுமுறையில இருக்காங்க அஹ் ஜூன் நான்காம் தேதியில இருந்து பயிற்சிகள் வந்து மீண்டும் ஆரம்பமாகுது
ஆமாங்க தோழி நல்லது
நிச்சயமா தோழி
எனக்கு ஒரு சந்தேகம் தோழி
சொல்லுங்க
நீங்க கணக்கு மட்டும் ஏதாவது எடுப்பீ பயிற்சி கொடுப்பீங்களா வெறும் கணக்கு மட்டும்மா தோழி
ஆஹ் குடுப்போம் தோழி அது பெற்றோர்களுடைய கோரிக்கை என்னவோ அது பொறுத்து பத்தாவது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பாடங்களுக்கும் நம்ம எடுத்து தரோம் இல்ல எங்களுக்கு எல்லா பாடம் வேண்டாம் கணக்கு அல்லது ஆங்கிலம் அந்த மாதிரி குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு மட்டுமும் நம்ம தனி பயிற்சி கொடுக்கறோம் பதினொன்னாவது பன்னெண்டாவதுக்கு வந்து கணித பயிற்சி முக்கியத்துவம் கொடுக்கறோம் மீதி வந்து நம்ம அவங்க படிக்க வச்சு தொடர தேர்வு எழு தே தேர்வு எழுத வைக்கிறது அந்த நேர மேலாண்மை இதை பத்தின பயிற்சிகள் வந்து நம்ம கொடுக்குறோம் தோழி அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அத பொறுத் நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம்
எதனால தோழி எல்லாருமே கணிதம்கு பயிற்சி அளிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க
அஹ் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப மத்த பாடங்கள் வந்து புரிந்து புரிந்து கொண்டா அவங்க வந்து மனப்பாடம் செஞ செஞ்சுக்கலாம் பட் கணிதத்தை பொறுத்தளவு நீங்க வந்து அப்படி மனப்பாடம் வந்து செய்ய முடியாது புரிந்தாலும் புரிந்தா மட்டும் மட்டும் தான் நம்மனாலே போட முடியும் நிச்சயமா அதுக்கு வந்து தொடர்பயிற்சி தேவை நம்ம வந்து கண்ணால மட்டும் பாத்துட்டோம்னா அங்க போயி போட்டரலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தான் வந்து கொஞ்சம் பின்தங்கிடுறாங்க ஏன்னா பார்க்கும்போது இப்ப சிறு வகுப்புகள் எல்லாம் பார்த்தா பார்த்தனே அவங்கனால போட முடியும் பட் ஒன்பதாவது பத்தாவது அதற்கு மேற்பட்ட வகுப்புகள்ல வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக் கூடிய வழிமுறைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வழிமுறைக்கும் உள்ள தொடர்பு வந்து முழுமையா புரிஞ்சுிக்கிட்டா மட்டும்்தான் அவங்கனால வந்து அத வந்து பண்ண முடியும் அதுக்கு தொடர் பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அவங்க நினைத்த மதிப்பெண்களை வந்து பெற முடியும் தோழி அந்த பயிற்சிக்காக தான் கணிதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோர்கள் வந்து அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிறு வகுப்புகளுக்கு எல்லாருமே சொல்லி தர முடியும் அஹ் பட்ஹ் மே மேற்படிப்பு படிக்கும் போது கணிதம் மட்டுமல்ல அறிவியல் சார்ந்த பாடங்களும் அந்த துறையில படித்தவர்கள் மூலமா முழு மூலமா முழுமையா தெரிஞ்சுிக்க முடியுது அந்த காரணத்தினால குழந்தைகளுக்கு வந்து அந்த தனிப்பட்ட பயிற்சியை வந்து பெற்றோர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க
ஓகேங்க தோழி சந்தேகம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழி
ரொம்ப நன்றி தோழி வணக்கம்